ஹலோ கேதுலா ம் சாப்ட்டியா
ம் சாப்ட்ட
ம் எத்தன மணிக்கு போன வீட்டுக்கு
வீட்டுக்கு ம் அஞ்சு மணிக்கு போன இனி வந்து வர என்னா தெரியுமா செஞ்ச கூட்டுறல வந்து எறங்கனா
ம்
கூட்டுறல எத்தனை மணிக்கு வந்து எறங்கிருப்பே அ ஒரு மூணு மணிக்கு எறங்கியிருப்பே ஆ மூணு மூன்ற மூன்ற எறங்கி இருப்பே கரெக்டா
இதா நானு எறங்குனே வெயிட் இருந்தது பஸ்ல இருந்து
ஆ மூன்றைக்கி எறங்கிருப்பே இருப்பேன் செரியான மழ கூட்டு ரோட்டுல
ஆமா செம மழ இங்கயு செரியான மழ
ரெடிஸ்லா
இங்க வந்து ஒரு நாலு நாலு இருக்கு ஆமா நாலு இருக்கு நாலு நால்ர கூட இருக்கு ச ஸ்டார்ட்டிங் வந்து என்னாச்சு கொஞ்ச இருட்டி இருட்டினேஞ்சு பட்டுன்னு செரியான மழ பட்டுன்னு கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டான் கரண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு செம்ம மழ வெளியில கதவு இதெல்லா அட்ச்சு தொறக்குது டம்மு டிம்முனுது அப்றோ ஒரு அதுவு ஒரு இருவது நிம்ஷத் துல அப்டியே சைலன்ட் ஆயிடுச்சு நின்னுச்சு மழ
நா வந்து கடரெக்டா இங்கிருந்து போகும்போது வெயில் அடுச்சுனே போயிருந்ததா
ம்
அப்டியே போக போக போக அப்டியே மப்பு போ மப்பு போல அப்டியே இருட்டாவது அ ஒண்ணு போக போக அப்டியே காத்து அடிக்குது அப்டியே ஒன்னு போக போக போக அவ்ளோதா அப்டியே தூர போட்டிச்சு ஒண்ணும் போ அ அவ்ளதா செரியான மழ
நஞ்சுட்டியா ஃபுல்லா
ஆ க டக்குனு இன்ன ஒன்னியு எதிர்க்க ஒரு கட இருந்தது நாங்க போயி மொத்த பேரு நின்டோ பஸ்ல கூட்டோ எறங்குன மொத் தோ பேரு கடையில போயி நின்டாங்கோ நின்னு கொஞ் நேரோ நின்னோ பஸ் எல்லா வர்ல எங்க ஊர் பஸ்ஸு ஒரு ஒரு அவர் காட்டிச்சு
ம்
ஒரு அவர் கழிச்சி தா வருன்ற மாரி காட்டிச்சி அப்புறமா மய லைட்டா நின்னுச்சி
ம்
அப்புறமா வேற ஒரு பஸ்ஸு வந்தது ரெட் பஸு அதுல ஏறி செரிப்பா அ அ அதுல அதுல போயி ஏர்னே ஏறியே வல்ல பா அடுத்த ஸ்டாப்பிங்ல கரெக்டா எறங்குறே அங்க சுத்தமா மழையே கெடையாது ஒரு ஒரு சொட்டு கூட அங்க உழல்ல காஞ்சி போயிக்குது எடோ அப்புறமா தா பொறுமையா வருது அத அங்க ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர்மா தூரத்துல
ஆம ஆமா
அங்கிருந்து அப்டியே பொறுமையா பேஞ்சுனு வருது மழ அப்டியே கண்ணுக்கே தெர்து அங்கருந்து வர்றது
அ
அப்டியே அங்கந்து அப்டியே அழக்கா அப்டியே பேஞ்சினே வந்து அப்டியே ப சர்ன்னு அப்டியே ஃபுல்லா ரவுண்டு போடிச்சி மழ
அ அப்றோ
அப்றோ இன்னா
அப்புறோ எப்டி வீட்டுக்கு போன அப்புறோ எப்டி வீட்டுக்கு போன
அப்புறோ வீட்டுக்கு போ அப்புறோ கடை மழ ஃபுல்லா மழ பெய்ஞ்சது ஒரு கடையான்ட நின்னுருந்த அப்றோ ஒரு ஒரு பையே வந்தா எங் ஊரு பையே அப்டியே பொறுமையா ஓட்டினே அப்டியே சைட்ல பாத்தினே போனா நா கை காட்ன அவ வண்டி நி அப்டியே நஞ்சினே போன வீட்டுக்கு
நஞ்சிட்டே போயிட்டியா பஸ் மழ்ல
அ நஞ்சினேதா போனே இன்னா பண்றது
ம்
ம் அ நீ எத்தன மணிக் போன வீட்டுக்கு
நா மூணு மூணே காலுக்லா வந்ட்ட வீட்டுக்கு நா சர சரன் நடந்துட்டே
அதிசு ஏ சாப்ட மாட்டன்டா
அ அவெ எதோ ஃப்ரெண்டு அ இல ஃப்ரெண்டு இல்ல வ வண்டி எடுக்கணுமா மெடிக்கி ஷாப் அங்கே இருக்கா ரெட்டீஸ்ல இங்கேந்து நடந் து போய் அங்க போய் வண்டி எடுத்துட்டு அப்றமா எங்கயோ போணுன்னா எதோ ஃப்ரோக்ராம் எதோ இருக்கா அவனுக்கு அமாப்பா அப்பப்பா அப்டிதான போறா ஃப்ரோகிராமு அது இதுன்னு பொயர்றா அந்த எ எம்போரூவா கூட அந் அந்த எம்பரூவா கூட யாருதுன் கேட்னுருந்தா எங்கிட்டே ஃபோன் பண்ணி யார்த்துடா எம்போரூவா எ அக்கெளண்ட்ல இருக்கு அப்டின்னு கேட்
யார் அவனா
அவனா ய யார்கிடோயோ கேட்ருந்தா எ எம்பத் எம்போரா நடிப்பு அறக்கன்
நடிப்
அவந்தாப்பா சொல்லிட்டுருந்தா யார்கிட்யோ யார்த்தோர எம்பு எங்கிட்ட சொல்லுல எங்கிட்ட சொல்ல யார்கிட்டயோ ஃபோன்ல பேசின்ந்தா
அதா யாருக்கோ பேசுற மாரி ஒ காதுல கேக்குற மாரி சொன்னானா
இல்ல இல்ல நா நாந்தா காது போட்ருந்தே அவெ எதோ பேசிருந்தா எதோ பொண்ணுகிட்ட பேசுற மாரி இருந்ச்சு அதா காத போட்ட என்னா கத அப்டின்ட்டு அத சொல்ட்டுருந்தா யார்துன் தெர்ல எம்ப ரூவா நம்மதாயெ ப்ரோகராம்கு வரம்போது குத் த்தர்றே யாருதுன் கேட்டுக் குட்த்தர்லா அப்டின்னா ஆ அந்த மாரிதா எதோ சொல் அவ நேரோ அன்னிக்கு நல்ல பையன்டா அவெ அடே அப்டின்னா பாரு பயங்கரமா டேய் அப்டின்னு கத்துறா
அவ ஒன்னே இல்லடா
நாளிக்குப் போய் ரிவேஞ்சு போட்ரலா காலேஜுல நாளைக் போய் ரிவேஞ்சு ஆ நாளைக்குதா வெள்ளிக்கெழம வேற நாளிக்கு தோத்துட்டோன்னு வய்ய மூண் ரெண் நாள் டிப்ரஷன்ல்ல போயிடு அப்டியே
அதெல்லா ஜெயிச்சுர்லாவ்ட்டு நீ மட்டு நல்லா ஆடக்கத்துக் கம்பேக் குக்ற மாரி கம்பேக் குடுக்ற மாரி வா கம்பே கூட வர மாரி வாடா வெறித்தனமா
செரி சே
லை
நீயு நல்லா ஆடு ம் நீ வந்து அந்த வீடு மேல ஏர்ற அங்க ஏர்ற இங்க ஏர்றன்ட்டு காமெடி பண்ணினு இருக்காத
ம் நீ வந்து என்ன அப்ப ஏத்தி உட்டுந்தனு வச்சுக்கயே கரெக்டா
அ அந்த ரவுண்டு எப்டியோ தோத்துர்றோ நா ஏத்திவுல்ல நா வந்து அந்த கண்டெய்னரல நிக்கிற கண்டெய்னரா நிக் க்கிற ஒருத்தனுக்கு ஒன் ஃபிஃப்டி குடுத்த அவ பதிலுக் கு வந்து எக்ஸ்ட்ரா அட்சுடானுங்க நான் கேட்ட பிலிம்ல அதனால்ல நான் செத்துட்ட அதுக்கப்றோம் அவன் ஓடி வந்தான் நீ இன்னா கட் எவனோ இவன் இவன் வந்தால ஒர்த்தன் ஓடி வந்தான்ல நக்கில் அடிக்க ஆமா அ சந்திரு தான் வந்தா நீ அவன அடிச்சிக்கஅவ்ளதான் என் எ வேல முடிஞ்சி சேரி ஒரு கில்லுக்கு ஒரு கில்லு முடிஞ்சி அதுக்கப்றோம் அவன் அடிக்க வேண்டியது நாலு அதிசயம்தான் சார் இருக்கலாம் விடு உனக்கு இதுல்லாம் குடுத்தாங்க பேக் அப்ல்லாம் குடுத்தாங்க
அ அ நீ மட்டும் என்ன ஏத்தி உட்டுருந்தனு வச்சிக்கோயேன் அந்த ரவுண்ட
எப்டியோ இவனுங்க ஓப்பன்லன்னாய்ங்க அழகா அழகா அச்சிருந்தாய்ங்க நீ அழகா அச்சிருப்பாய்ங்க இவன மேல ஸ்கோப் போட்டு
அது நம்ம சல்லுன்னு ஏறிட்டு இருக்கலாம் நீயும் செத்துருக்க மாட்ட நானும் மேல ஏறிட்டுருப்பேன் அந்த மே அந்த ரவுண்டே ஜெயிச்
அது அந்த எப்டியோ அந்த ரவுண்டு முஞ்சிச்சி கடைசி ரவுண்ட்ல நீ பண்ண பத்தியா அதான் பயங்கரோம் அழகா அச்சிருக்கலாம் சந்துருவ அவ ஒரு பதட்டத்துலயே சுத்தினுருந்தான் பட்டுனு நீ ரெண்டுக்கு ரெண் அப்பலாம் அழகா அடிச்சிருக்லாம் அஹா அதெல்லாம் எதோ ஒன்னு நீ அழகா இன்னா பண்ணனும் ஒரு சைடு எடுத்துவுட்டு இன்னோ எடுத்துயிருக்கலாம் அவன் பொட்டுன்னு போடுவான் கொஞ்ச நேரம் கழிச்சி திரும்ப எடுத்து அப்டி போயிட்டு வீட்டுக்குள்ள ஒன்னு போயிட்டுந்தன்னா அவ்ளதான் அப்றோம் தூரமா போய் அச்சிருக்கலாம் அவன
அ அவன் க்ளோவால நான் போல அந்த மூணு க்ளோர்ல சுத்தின்னேகிறான் அவன் எந்த சைல்ல எந் சைல்ல வெளிய வந்தாலும் அவன் சர்ருன்னு வந்துருவான் எகிறியே அவ ரெண்டே க்ளோ தான் அ ச்சா போதும் நான் செத்துருவேன்
அதுதான் நீ பட்டு பட்டுன்னு க்ளோல்லப் போட்டு மறைக்கனும் அவன் எந்த சைடுல வரானோ
அ உடு பாத்துக்லாம் ஒன்னு பண்ண முடியாது என் கையில உட்டு போனீங்னா அப்டிதான் பண்ணுவேன் நானு
ஏ மூணு பேருனா மட்டும் பூந்து பூந்து ஒன் வின் த்ரீ ஒன் போர்னு அடுச்சுற எங்க தனியா உட்டா நீ இப்ப செத்துற லைக்கு
எனக்கு இந்த அய்த்தி புடி மட்டு செட் ஆவாது ஒன் டாப்ன்னா கூட பரவால்ல
பேசாம ஓசிக்கெல்லாம் பயங்கரமா அடி பிரியாணிலாம் எங்கே நான் ஒன்னு ஃப்பிப்டி குத்துனு ஓட்றேன் செரி பையன் இப்டி சுத்திக்கீன் ஆ போய் எப்டியாவ்து அச்சில்லாம் ஒனக்கில்லாது கட்டொன் போனா போறான் ம் அ நாக்
ம்
நடத்துறான் மாமா பையன் இங்க இருந்தா வெச்சிருக்காது அதாவது எங்கே அதாவது அப்ப அச்சிட்ருக்கேன் நீ அங்க சண்ட போட்டுட்டு அங்கெந்து லைட்டா கேப்ல அச்சிட்ட இங்கே நான் எங்கியோ வறேன் வந்து பாத்தா ஓசில்ல காட்டுது மேல
ஆ ஆ நான் வந்து எல்லாரையுந்தா மேல ஏற்டனா நானு எ கே எடுத்துனு மேல ஏற்டேன்
எப்டி அது உனக்கு புரியுது ரெண்டு ரெண்டே ப்லட் செத்துட்டானா அவன் இப்டி அப்போவே தெரிஞ்சிருக்கும் உனக்கு ஓ சிக்குல அடிச்சிட்டோன்னுட்டு
அ ஆமா
சைலண்டா ஆயிட்டேன் ஒ
என்னனு பாத்து அடிச்சேன்
ம் மா கஷ்டப்பட்டு நானே எற விரும்பல உள்ள உட மாட்டீங்கிது அப்டின் வெயிட் பண்ணினுருங்கேன் கரக்ட்டா உழுந்துச்சி ஓ சி ல அடுச்சிட்டேன் அந்த அதிசயம் பையனும் அப்டித்தான் பண்றா எயிம் பண்ணி அடிக்கும்போது உள்ளவலப்போட்டுற முன்னாடி
ஓ ஒ அவ வந்து எங்க ஓட்ற வ வயிலியே வேணு வேணுன்னே போட்றா கோவாள
ஓணுனே போட்றா அந்த பைய அ நீ கூட செ பக்கதுலெயே ஒன்பது மீட்ரு தூர்த்துல் தா இருக்க வந்து எரிவ ஒண்ணு பண்ணமாற்ற ஒக்காந்து மெழுகி சுத்தினுருக்கெ கண்ணாடியே
எனுகு உயிர் கம்மியாகுதெ உன்னருவெ போர்றது வந்து
அந்த சுத்து ரவுண்டப் போட்டு உனுக்கு உ மெடி சாதிக்கலாம் எனுக்கு ரிவிவ் பண்ணிக்கிணு கண்ணெரெ நிக்கிற அவ பொறும்ய வரா எ ஃப்னிஷிங் ஃப்னிஷிங் ஃப்னிஷிங் மூவ் போட்டா நீ கலம்ரவர்ய நின்னு மணிக் சுத்தினுருக்க
செரி உனுக்கு ஒரு மூணு கோல் போட்டு ரிலீவ் பண்ணலானு பாத்தே அதுல செத்துட்டே நீ மூணு கோல் போடதுல்லியே
அதுவு ரவுண்டப் போறேன்ட்டு ஒரு சைடு ஓபன் பண்ணிவுட்டுறே உனக் உனக்கு மட்டோ அப்டியே பா க்சி பாஞ்சி நா வந்து நா வந்து ரிவேவ் பண்ணிருக்கே
ஆ அதுக்கு வந்து நீ ஒன்டாப் மேச்சு அத்னால் தா அதனால் தா நீ ரிவி வ் பண்ண அந்த ஓட்டய உட்டு கூட
ஓ அப்படி ஒன் டெம் மேச் அச்சாச்சி இந்த இன்னு மேச்தாப்பா சொதப்பிட்டா
ஒண்டெம் மேட்சு பாத்தல்ல ஒரு ஈசியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச விலாட்டுத்தனமா நீ முன்னாடி போ நீ முன்னாடிபோ நா பின்னாடி வா ஆ
எ ஒன் டேப் மேச்செ ஏழு க்ள்டுங் ஜெயிச்சோ அழுத்தி புடி மேச்சி ஏழு க்ள்னே தோத்துட்டோ
அ அதா ஒன்டாப் மேச்சோ ஜெயிச்சிருப்போ ஈசியா ஜெயிஸ்ட்ருக்லா
கடைசி மேட்ச்சு ஆ பேசாம மூணு பேரோ ரெக்டார் எத்துன் போயி கிட்ட போய் சர்ருனு அழுத்திருக்கணு மூணு பேரு அழ்த்திந்தனா அவ்ளதா அவுனுங்க காலியாயிர்ப்பீங்க நம்மோ அப்பவே டேபுள வெச்சிட்டு அது எத்துட்டு கடைசி
அந்த அந் அந்த மேம்ப் வர்ரத்துக்கு பத்லா வேற எதுனா வந்துர்க்லா வேற எத்னா வந்தா கூட அசல்ஸ்டா ஜெயிச்சில்லாமா தோனு
சோ செரியில்ல வீடு மே நானொ வீடு மேல ஏறிட்டே ஏர்ட்டு இந்த வீட்ல இந்து அந்த வீட்ல தாத்தா குச்சாதா அந்த விவ் ஆமா அவுனுங்க என்ன பண்ணிடாங்க ஏ ஒர்த்த இப்டி வந்ட்டா ஒர்த்த ஸ்டெயிட்டா வரா ஒர்த்த இந்த சைடு வீடுல்லந்து சுத்துனுவரா மூணு சைடு சுத்தி போட்டாங்கெ என்ன ஒர்த்த பின்னாள இந்து அடிச்சிடா ஆமா நா தச்சொனே ஆதிசேயொ என்ன ரிவே பண்ண வரா அப் அப்போ வரா அப்போ வரானு சொல்லி ரிலீவ் பண்ண ரிலீஸ் பண்ணோன்னயே இக்கட்டு ரெண்டு பேரு நிக்குறாங்க ரெண்டு பேரு எதாவது போட்டு ஆ தா நீ மாட்டன
இன்னொத்த எப்டி செத்தான் ஒத்தன வந்து அதிர்ச்சு அஷ்டான் அதிர்ச்சு அடிச்சுட்ட ஒருத்தன
உம்
ஒன்ன ஒருத்தன் எப்டி செத்தா
உடச்ச இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தனு போச்ச ஒன்டாப்பா அழுத்தி புடிய வச்சு அச்சேன் அச்சி சுத்தி புட்டேன் ஏன் ஏக்கென
ஆ ஆம்மாம்மா ஏக்க ஏக்கே ஏகே வச்சு அச்சல்ல
அடிச்ச ஆமா அதுக்கப்பறம் இப்டி வந்து அவ சுத்தி போட்ட ஏ கேல அச்சல அவன் சுத்தி சுத்தி குளோ போட்டு பினிஷிங்க கொடுத்த ஆ ரவுண்ட் வச்சினே இருந்தா
ஆ
வெளிய வந்து
ஆ சார் லாஸ்ட்டா லாஸ்ட்டா இளமதி அண்ண நின்னா அச்சுடுக்கலான்டா
ஆமா கொஞ் ஃபஸ்ட்டு கொஞ்சோ உஷாரானா பைய பாட்டுதா ஆனா கொஞ்சோ உஷாரு தா ம் செரி சாப்ட்டியா ம் சேரி நா அப்பறோ ஆ அப்பறோ பண்ற
அ